ஆ கேக்குது
ம்
ம் அது என்னன்னே தெரியல அ நேரம் போலருக்கு நானு செரி எதுவு வந்து இதா ஆயிடக் கூடாதுன்னு பாத்து பாத்து பண்ணா அப்பதா அந்த மாரி ஆகுது த்ரீ டைம்ஸ் டூ டைம்ஸ் டூ ப்ளஸ் முன்னாடி ஒன்னு த்ரீ டைம்ஸ் ஆயிடுச்சு இதோட
அட ஆ ஆ இல்ல உங்களுக்கது சிக்னல் சரியா இருக்கா
அதா அதுல்லா கரட்டா தா இருக்கு என்னாச்சுன் தெரியல மேபி நெட்டொர்க் இஷுவா இருக்கும் போல நைட டைம்ன்றத்
என் எனக்கு எதுவு டவரு ப்ரெச்சனையோ
தெரியல என்னனு
இல்ல ஏ எனக்கு ஃபுல்லாதாருக்கு
ம் சாப்பிற்றீங்ளா
ஆ ஆமாமா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்க வேற மறுநாளே வரபோது சொன்னீங்ளா எனக் பசிக்கித்
ஆமா அதா இந்தா ஒரு நிமிஷந்தா இருக்கு மறுநாள் வந்துதுவு
அ அ சரி சரி சொல்லுங்க
ன்மா உங்களுக்கு சாப்பற்றதுக்கு ம் அ
சண்டேங்கறதுனால இவ்ளோ நேரோ உக்காண்ட்ருக்கே இல்லன்னா தூங்கிருப்பே இந்நேரோ
ஆ மண்டே வந்தாலே இப்ப சண்டே வருன்ட்ருக்கு சண்டே வந்தா ஐய்யய்யோ முடிய போதே அப்டின் இருக்கு
ம் இல்லனு தூங்கிரத் தா ஆ ரொம்ப லேட் நைட்ல்லா வைக்கறதுல
செரி செரி சேரி
ம் நீங்க என்ன வேல பாத்தட்ருக்கீங்க
இங்க போஸ்ட் ஆபிஸ்
ம் ம் சரி சரி அது கவுர்மெண்ட் ஸ்டாப்பா
ம்
சூப்பர் சூப்பர் ம் ம் ம் சொல்லுங்க ஒரு எதாவ்து ஒன்னு
புரியல
உங்களுக்கு புடிச்ச விஷயம் உங்களு புடிச்சது வந்து பெட்டு வளக்கறதுதா நெனைக்கிறே
அவுங்க அது வந்து பார்ட் ஆஃப் லைஃப் மாரி ஆயிடுச்சு அ அது ஒண்ணும் பண்ண முடியாது ஆமா
அ
ஹியூமன்ஸ் வேற இவுங்க மேலெல்லா ஒரு அன்பு ஜாஸ்தி
கண்டிப்பா
ம்
ஏனா எங்க வீட்ல
ஆ
அ நா லெவத்து ட்வெல்த்து படிக்கிற ஸ்டேஜி நெனைக்கிறே
ம்
ஆ எனக் அதாவது அதாவது முன்னாடி எப்பனா ஒரு போர் து ஃபிஃப்த்து படிக்கும்போதெல்லா வீட்டுல இந்த மாடு ஆடு எல்லா வளப்போம்ல
ஆமா
அதெல்லா அப்ப வளத்துட்டு இருக்கு போது என்ன ஆச்சுன்னா எதோ ஒரு இதுக்காக விக்க போயிட்டாங்க
ஆ ஆ
அப்ப நா அழ ஆரம்பிச்சுட்டே விக்க கூடாது ம் விக்க கூடாது வேணா அவங்க வெட்டிருவாங்க அப்டின்னு சொல்லி
ஆ
அதுக்கெல்லா கொடுக்க கூடாது போ கூடாதுன்னு சொல்லி பெரிய பிரச்சன ஒரு ரகளையே சாச்சு அதெல்லா பண்ண மாட்டாங்க
ஆ
ஆ விக்கலா வெட்டல மாட்டாங்க வளக்க தா கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி என்ன ஏமாத்தி ஏதேதோ பண்ட்டாங்க
அப்புடிதா வ நம்ம சின்ன பிள்ளைங்க ஏமாத்திடுவாங்க எங்கப் பாட்டியெல்லா அழுகக்கூடாது இது வந்து நல்ல காரியோ அதுக்கெல்லா அழுகக்கூடாது அப்டின்னு வாங்க
ரெண்டு மூணு டைம் ஆ அதே மாரியாச்சு அதுக்கப்புறமேட்டு இப்ப ரீசன்டா ரீசன்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு ஆ ஆறு ஏழு வருஷோ ஆயிடுச்சு வீட் டுக்கு ஒரு பூனக் குட்டி ஒண்ணு வந்துட்டே இருக்கு
ஆ ஆ
அது என்னாச்சு என எனக்கு வந்து அந்த பழசு ஞாபகோ வந்துரு ச்சு எங்க அது மேல நம்ம பாச வெச்சா திருப்பி அதுக் கு எதோ ஆயிடு அ யாராச்சு புடிச்சட்டு போயிடுவாங்க ஏதா ச்சாயிடும் அபடின்னு சொல்லிட்டு வேண்டானு சொல்லி நா அந்த வீட்லேயே சேக்கறதல்ல வெரட்டி விட்டுருவே
அப்டியா
ஆமா ஆனா எங்க அப்பா என்ன பண்ட்டாரு எங்க அப்பாவுக்கு அதே சேம் சென்டிமெண்டட் தா அதனால அவரு வெக்க மாட்டாரு ஏன்னா அவரு முன்னாடி அவரு சின்ன பிள்ளையா இருக்கு போது வளத்தது நா ல அது விட்டுட்டு போயிட்டுனு சொல்லி ரொம்ப நாள சாப்பிடாமலே இருந்திருக்காரு
அது வந்து எங்க சாரு வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னைக்கா இருந்தாலு ஒரு நமக் குட இருந்தனா என்னைக்கா இருந்தாலு அது போகதா போகுது அது போற போடு போறதை யாராலு தடுக்க முடியாது அதனால நம்ம இருக்கிற வரைக்கு நம்ம அதை பாத்திரமா ப த்துக்கணு அப்டின்னு சொன்னாங்க அதுலருந்துதா ஆ நாங்க என்னான இப் நாங்க பூனக்குட்டி வந்து நாங்க ஒ முன்னா முன்னாடி வர ஆ முனாடி வீட்ல இருந்தோ அங்க பூனக்குட்டி வந்து அது அதுவா தா வந்து ச்சி வந்து அதுவதா எங்க வீட்டுல வந்து படுத்த எல்லா ஃபுல்லா சாப்படுறது ஸ்டேவே பண்ணிடுச்சு எங்க வீட்ல எல்லா எடத்துக்கு போறது வர்றதுன்னு அதுவே தங்கிடுச்சு நாங்க வேற எடத்துக்கு ஸ்ப்ட் ஆனது அத ஒ புடிக்க ம புடிக க்க முடியல எப்டியோ சாக்குல போட்டு கொண்டு வந்துட்டோ புது வீட்டுக்கு புது வீட்டுக் கொண்டு வந்து அதுக்கு எடமே தெரியல போல இருக்கு ஒரு நாள் எம்பி குதிச்சு ஜன்னல் வெளிய ஓடுனதுதா அதுக்கப்புற வரவே இல்ல நாங்களு தேடிட்டோ எங்க பொசுனு தெர்ல அப்ப திடீனு ஒரு நாள் ஒரு கருப்பு பூனையோட உள்ளார வந்துச்சு வந்தது அ இப்டி வந்தது அப்டி போயிருச்சு அதுக்கப்புறோ பாக்கவே முடில சோ இந்த மாதிரி நாங்க மைண்ட் செட் இருந்தப்பதா அப்பறமேட்டு குட்டி நாய் திடீனு வந்திச்சு வளத்தோ திடீனு அது யாரோ பாய்சன் வெச்சுட்டாங்க அது மாரி ஆனதுனால இது மாரி வளக்கறதே இஷ் டமில்லாமே எங்க சார் சொன்னாரு அது என்னைக்கருந்தா வரது வ வந்துச்சுன்னா போயி தா ஆகு அத யாராலயு ஒன்னு பண்ண முடியாது சோ நம்ம அதுக்கு மேல காட்ற அ ன்பு வந்து விடாக்க கூடாது அதனால நம்ம இரு க்கு நம்ம கிட்ட இருக்கா அது வரிக்கு நம்ம அதுகள பத்திரமா பாத்துக்கணு அப்டின்னு சொன்னாங்க அதனால நாங்களு அது அப்டியே கண்டினியூ பண்ணிட்ருக்கோ அவ்ளோதா
ம் ம் அதுனாலதா அது தாப்பாக்கு அப்டி ஆச்சா
ஆ ஆ
அதிலிர்ந்து எனக்கு என்னன்னா செரி பாவோ கஷ்டமாருக்கு வேண்டா அப்டின்னு வெச்சட்றது
நம்ம எவ்ளதா வேண்டான் சொன்னாலு நம்ம கிட்டதா திரும்ப திரும்ப வருவாங்க அது அது ஒரு இது எங்க நேரா இங்கியே தா வருது இன்னா பண்ணுவானா இங்க நெறை இங்க நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேற எங்கயாச்சு குட்டி போட்டுச்சின்ன கொண்டு வந்து கரெட் டா இங்க வந்து கொண்டு விட்டு போவாங்க ஆ அதா அதா அது கஷ்டமாருக்கு பாவ அது கண்ணு கூட மு ழிச்சிருக்காது அப்டியே கொண்டுந்து விட்டுட்டு போவாங்க மனசாட்சி இல்லாம பாவமாருக்கு
ஆமா அதா அந்த பூன என்னாச்சு நா வேறன்னா வெரட்டி விடுவே எங்க அப்பாவு என்ன பண்ணிருவாரு விடமாட்டார்
ஆ
வீட்டுக்குள்ள விட மாட்டாரு வேணா இது நமக்கு ஒரு கஷ்டத்த தா குடுக்கு பாவோ அது வேற எங்காச்சு இருந்தாலு பரவால்லையா இருக்கு அப்டின்னு விட்டுருவாரு ஆனா ஏ நாங்க அத அது பண்ணனுனே தெர்ல அது எப்டின்னா நாங்க வீட் டுக்குள்ள வந்து ஓடியாந்துரு நாங்க வெள்ல போனா வெள்ல வர வரைக்கு இங்கயே உக்காந்துருக்கு அதெல்லா கொஞ்சோ நல்லாருக்கு வர டைமுக்கு உக்காந்துருக்கு அந்தெடத்துல அப்டியே கொஞ்சோ பழக ஆரம்பிச்சிட்டோ அதுக்கு சாப்பாடு வெக்கிறது பிஸ்கட்ட வெக்கிறது பால் ஊத்தறது எல்லாமே பண்ணிட்ருந்தோ என்னாச்சு ஒரு நாள்ல அந்த எதோ வெச்சிட்டாங்க போல கம்பி மாரி குத்தி கிழிச்சிருச்சு அதுக்கு
அச்சச்சோ ஆ
முடில என்னால அத பாக்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா போய்ட்டு என்ன பண்றதுன் தெர்ல யாருகிட்ட அத சொல்றதுன்னு தெர்ல
அது யாருகிட்ட சொன்னாலு நம் ம பெட்ரோளகான பீலிங்ஸ் வந்து மத்தவங்களுக்கு தெரியாது இது ஜஸ்ட்டு ஒரு எதோ சின்ன பொம்ம அந்த மாரிதா பாப்பாங்க பட் நமக்கு வந்து பார்ட் ஆப் ஃபேமிலிங்கிறது அவுங்களுக்கு புரியாது
ம் ம்
ம்
அது எடுத்து உட்டு ம் அப்றோ ஒர் அண்ணந்தா எடுத்துட்டாரு அந்த கம்பிய எல்லா எடுத் துட்டுட்டு சரி பண்ணி குடுத்தாரு அப்றோ மருந்து வெச்சுட்டோ நல்லாருந்தது மொ த நாள் நல்லாருந்துச்சு மறுநாள் எப்டி செத்துச்சுன்னே தெர்ல செத்து போச்சு சங்கட்டமா போயிட்டு ரொம்ப அய்யய்யோ இதுக்குதா இத நம்ம பண்ண கூடாது இதனாலதா நா வோணான் சொன்னே ஏனா அப்பாக்கு அது ரொம்ப புய்க்கு இந்த நாய்க்குட்டி பூனக்குட்டி வளக்றதுதா அப்டியே இதாயிருச்சு ம் ஒரு மாரி நா அப்பதா அந்த அது சின்ன வயசுல்ல அதுக்காக அழுதுத விட இப்பதா நா ஒரு ஒரு வாரம் பத்து பத்து நாள் அந்த பூன குட்டி சுத்தி சுத்தி உடியாந்துரு ஆ நம்ம நீங்க இப்ப சொல்றீங்கல்ல ஆனா அத ஆனா வளந்ததெல்லா இன்னொரு வீட்ல அந்த ஒரு பத்து நாள் மட்டு அது என்னமோ ஒரு
அது ஒரு பாண்டு ஆமா ஆமா ஒரு பாண்டுங்க கிரியேட் பண்ணிருங்க அது அதுங்க பண்ற பழக்க வழக்கோ அந்த இது செயல்கள் எல்லாமே நம்மளா மறக்க முடியாது இது இப்டி பண்ணுச்சே இப்டி பண்ணுச்சே அப்டின்னு இருக்கு
அது நா இது வரைக்கு அந்த ம் நா ஆடு மாடு இதெல்லா புடிக்கு ஆனா அந்த பூனக்குட்டி நாய் ரொம்பவே புடிக்கு பூனக்குட்டி மேலெல்லா நா லவ்வு வ இது பண்ணனதே கெடையாது அதா ஃபஸ்ட் டைம் நா அது மேல ஒரு கேர் பண்ணதது அது கார்னா கால்ல வேலைக்கு போறேன்னா போறப்போ நிக்கு எல்லாமே வப்பாரு எங்க அப்பா டீ வப்பாரு பால் வப்பாரு பிஸ்கட்டு தனியா அதுக்கு தனியா எடுத்து வப்பாரு நா திட்டுவே ஆனா எப்டி அது அட்டாச் ஆனுச்சுன்னே எனக்கு தெரியில அது நா போகும்போது போயிருச்சி அது போயிருச்சி
அதுக்கு இது அவ்ளதா நாம்ப ஒண்ணுமே பண்ண முடியாதில்ல அதுக்கு அ இருக்க வரைக்கு அந்த அந்த பத்து நாள் வந் து நம்ம பாத்துக்கிட்டோமா அதுவே ஒரு இதுதா ம் இங்க வரு பாருங்க மீன் கொழம்பு மீன் வாங்க முடியாது ஜன்னல் பக்கத்துலா வந்து உக்காந்தி இப்ப கூட அன்னைக்கு என்ன ஆயிடுச்சி நா அன்னைக்கு என்னாய்ட்டு ரெண்டு மணி ரெண்டு மணி பா பாட்டுரு வந்து அவ்ளோ கொலைக்கிது கிச்சன் கிட்ட போய்ட்டு என்னடா நம்ப பாக்குறோ பூனக்குட்டி மீனுக்காக வந்திருக்கு எங்கடா நீ கீழ பாக்குற மேல பரன்மேல ஏறி உக்காந்துருக்கு பாத்துட்டு கீழ வா வானுங்கிற மாரி வெயிட் பண்ணிட்டே இருக்கு போகவே இல்ல
ஆ செரி
நாங்க எப்டியோ கஷ்டப்பட்டு இவன ரூமுக்குள்ள அழச்சி வந்து க ரூம்மூ பூட்டிட்டு அவ மேரி சூஸ்ங்கு போது வெளியில ஓடுது அவ்ளோ நடுங்கி வ இது கொலைக்க கொலைக்க மேல நடுங்கி போய் உக்காந்துருக்கு அது எப்புராச்சி என காப்பாத்திருங்க அப்டி சொல்லிட்டு சைட்ல வந்து உக்காரவு மீன் வந்த மீன் ஃபுல்லா போட்டு வயிர் ஃபுல்லானதா எடத்த காலி பண்றது அது வரைக்கு அங்கயே உக்காந்து கத்திக்கிட்டே இருக்கு
ஆனா நல்லாதா இருக்கு நா அதுக்கு ஏதோ பேரு வச்சே பேரு மறந்துட்ட ம்
சேரி சேரி சேரி
பெண் குட்டி தானா அது
ஆ குட்டிங்கன்னா அது அதே குட்டி போடுங்க அது ஒரு இது அது குட்டி அந்த அடுத்தது குட்டி போட்டுட்டே இருக்கு ஆனா டக்குனு ஒரு தீடி நல்லா இரு நல்லாதா தங்கிருக்குங்க ஆனா பூன குட்டி போது ஒரு வீட்ல ஸ்டே பண்ணாதுங்க திடீர்னு அடுத்த வீட்டுக்கு போயிரு பா நாலஞ்சி வருஷோ இருந்தா கூட அந் த வீட்ல இருக்காதுங்க வேற எங்கயாச்சு போயிருங்க அது அந்த மாரி தா
பூன குட்டியா அ அ
ஆமா ஒரு வேள நம்ம வீடு ஃஷிப்ட் ஆனா கூட அந்த வீட்ல இருக்காதுங்க நம்ம தா நம்ம வளத்தவங்கன் சொல்லிட்டு அதுங்க போயிருங்க
ஐயய
நா அது பாத்த வரைக்குமே பூன குட்டிங்கது ஒருத்தவங்க வீட்ல சேயாவே இருக்காது எங்கயாச்சு போய்ட்டே இருகுங்க அதுகளுக் தேவ பாலு மீனு அது யாரு குடுக்குறாங்கலோ போயிரு ம் ஆமா
ஆனா நாயி அப்டி
அது அப்படி இல்ல அது எங்கனாலு தேடிட்டு புடிச்சு வந்துரு வீ
வந்துரு ம் எங்கப்பா சொல்லிர்க்காரு ஆனா அது ஒ எதோ ஒரு டைம் திட்டிட்டாருன்னு போனத்தானா வரவே இல்லையா திருப் பி லாஸ் ட்டா அது ம் அதாவ்து மறுநள் சாகபோதுன்னா மறு மொத நாள் வந்து பாத்துட்டு போயிருக்கு
அந்த மாரிதா பண்ணுங்க டாக்ஸ் ல்லா அது எப்படினே தெரியல அவுங்களுக்குன் தெரியு அறிகுறி எல்லா அறிகுறி ல்லா தெரியு நம்ம அ டாக்ஸ் க்கு அறிகுறி தெரியு இந்த மாரில்லா இருக்க போகுது அப்டினு அறிகுறி தெரியு அப்போ வந்து அதுங்க நம்ம கூடேய இருக்காதுங்க எங்கயாத் தனியா தனிமையான எடத்துக்கு போய்ருங்க நம்ம பக்கத்துல்யே இருக்காதுங்க
அ அ
நா பாத்த வரிக்குமே அதுங்க எப்பவுமே பக்கத்துல இருக்காது எங்கேயாச்சு ஒரு எடத்துக்கு வந்து போயிடுங்க கண் உ கண்லே படாம அப்டியே போய்டுங்க அது அவுங்ககிட்ட ஒ அ தெரிஞ்சு அந்த மாரி ஆகிடு
எனக்கதுனா நாயி ரொம்ப புடிக்கு நம்ம இன்னைக்கு ஒரு நாளு எதோ பண்ணாலுமே அதுங்க நாளூ கணக்கா ஞாபக வச்சுக்கோ
ஹலோ
ஹலோ
ஆ சொல்லுங் சிஸ்டர்
ஆ கேக்குதா
கேக்குது கேக்குது